தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்காங்க தோழி நா பேசுற தெளிவா கேக்குதுங்களா
ஆ தெளிவா கேக்குது தோழி நா ஒன்னு கேக்ணு நெனச்சே எத்ன மணிக்கு சாப்பிடுவீங்க தோழி யூஸ்வலா ஒரு ஆ ஒரு சண்டேனாவோ இல்ல சாட்டர்டேனாவோ நா எல்லாருக்கு
சொல்லுங்க தோழி ஹலோ ஆ இப்ப கேக்குதுங்களா தோழி
ஆ கேக்குது தோழி இந்த ஆ மாரி வந்துட்டு ஒரு சனிக்கெழம ஞாயிறறுக்கெழம வந்துட்டு எல்லாரு வீட்ல இருப் அப்போ அந்த மாரி நேரத்துல வந்துட்டு நீங்க எத்தன மணிக்கு சாப்புடுவீங்க காலையில எப்டி வந்துட்டு உங்களோட நேரத்த செலவழிப்பீங்க இல்ல மத்தியானம் வந்துட்டு கொறோ லேட்டா சாப்டுவீங்களா இல்ல காலே சாப்பிட மாட்டீங்களா அந்த மாரி ஒரு ஒரு வீட்லயு வந்துட்டு ஒரு ஒரு பழக்கம் இருக்கும் இல்லையா எங்க வீட்டுல எப்டினா வந்து ஆ ஒரு மத்தியானம் வந்துட்டு ஒரு நான் வெஜ்ஜ சாப்புடுறதுனால என்ன பண்ணுவோனா காலையில வந்துட்டு நாங்க முடிஞ்ச வரைக்கு ஒரு கஞ்சியோ அந்த மாதிரில ஒரு ஆ சிம்பளா ஒரு பிரெட் ஆம்லெட் மாதிரி சாப்ட்டுட்டு அப்டி இது பண்ணிடுவோ தோழி இதே வந்துட்டு நம்ம ஒரு வீக் டேஸ் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்ச வயிறு இதுவாருக்கு அதனால வந்துட்டு மத்தியான கொஞ்ச ஹெவியா சாப்பிட்டுட்டு காலைலயு கொஞ்ச ஒரு எதா தோச இட்லி அந்த மாரி சாப்ட்டுப்போ இதே சாட்டே சண்டே அப்படினா வந்துட்டு கொஞ்ச சிம்பிளா சாப்புட்டு மத்தியானத்துக்கு நல்ல ஒருஹெவியா சாப் படுறது ஒரு பழக்கம் இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி என்ன பழக்கம் இருக்கு தோழி
கண்டிப்பா தோழி இப்போ ஞாயித்துக்கெழமனு வந்து பாத்தீங்கன்னாலே நம்ம வந்து லேட்டா எழுந்திரிக்கிறது அந்த மாரி ஒரு இதுதா அந்த மாரி சமயத்துல நமக்கு காலையில ஒரு டீ குடிச்சாலோ அதே மாரி பாத அந்த மாரி ந ஸு மில்க் ஷேக் அந்த மாரி குடிச்சாலு வந்து அதுவே வந்து வயிறு ரொம்பிரு அதுக்கப்புறோ நமக் க்கு வந்து உணவு சாப்பிடறதுக்கு என்ன ஒரு இட்லி தோச அந்த மாதிரிதா தேவப்படும் காலையில ரொம்ப சிம்பிளா தா இருக்கு சில சமய நாங்க இல்ல இந்த டீ காஃபியா இருந்தா எங்களுக்கு போதுன்னு தோணு அப்ப மதிய உணவு வந்து பாத்தீங்கன்னா ம் ஆ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சிக்கனோ இல்ல வந்து கொஞ்ச நல்லா சாப் ப்படுவோம் அப்படிங்கிற சமயத்துல மத்திய நேரம் தான் நமக்கு நல்லா சாப்பிட்டு கொஞ்சோ நேர வந்து நாம தூங்கி எந்திரச்சோ அப்டினா அந்த நாள் வந்து போயிரு அவ்ளவுதா பெருசா இதா இருக்காது அதே வந்து பாத்தீங்கன்னா நம மத்தியான செய்யறதுக்குமே வந்துல்லா சாப்பிட முடியாது அது வந்து இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்குஹ் இரவு வரைக்கு இருக்கு சோ இரவுக்கு அப்புற வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வரைக்குமே இருக்கு ம் சோ அப்ப அந்த இரவுமே வந்து சும்மா சாப்பாடு வைப்போ இல்ல தோசை கேட்டாங்கன்னா தோசை வந்து பண்ணி குடுக்குறது இந்த மாதிரி பன்னிட்டு நாம இது பண்ணிக்கலா தோழி அதனால வந்துட்டு ம் நமக்கு காலையில பெருசா ஞாயிற்றுக்கிழமை இதா இருக்காது ஆனா வந்து மற்ற நாட்கள்ல வந்து காலையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கணவரை அனுப்பி விட்டு உடனே வந்து உக்காந்து சாப்ட்ருவோம் ஒரு பத்து மணிக்குள்ள வந்து எங்க உணவு நாங்க காலை உணவு வந்து முடிச்சுக்குவோ அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா மதிய கரெக்டா ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ள முடிச்சிருமு அதிகபட்ச ரெண்டரை வேலை இருந்தால் இரண்டரை அவ்வளவுதா அதுக்குள்ளேயே வந்துட்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிர வாட்டி வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு போயிருவாங்க அந்த மாதிரி இது எங்க வீட்டுல இருக்கே அப்படனா நான் வந்துட்டு ஏதாவது ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரிதாவது நமக்கு சாப்பிடணும்னு தோணுச்சா அந்த மாரி உ கொல்றதும் உண்டு் அ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங் ஏன்ன சாயங்கால நேரக் எங்க வீட்டுல இருக்கிறதா இருந்த ஒரு வடை ஒரு டீ அந்த மாரி வந்து போகு எங்க அத்தை வீட்டுல இருக்கிறதா இருந்து ஏதாவது அவங்க அங்கிள் வாங்கிட்டு வருவாரு அந்த மாதிரி வந்து உட்கொண்டு சாப்பிட்டுக்குவே தோழி
கண்டிப்பா நானு இன்னொரு விஷயம் வந்துட்டு நான் ஷேர் பண்ணு நினைச்சேன் இப்ப வந்துட்டு ஒரு நைட் வந்து நமக்கு நெறைய சாதம் மீதம் ஆயிடுச்சு அப்டின்னா என்ன பண்ணலா அப்டின்னா நா வந்துட்டு யூஷுவலா இத பண்ணுவே பண்ணேனா எனக்கு அந்த சாதம் ரொம்ப பிடிக்கு இப்ப வந்துட்டு அந்த சாதம் வந்துட்டு ரொம்ப மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் என்ன பண்ணலாம்னா அத வந்துட்டு ஒரு் வடை சட்டி வச்சு கொஞ்சோ வந்துட்டு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புற கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமா போட்டுக்கணும் போட்டுட்டு ஒரு கருவேப்பிலை கொஞ்சமா போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா வந்துட்டு நல்லா கீறி போட்டுட்டு அதை வந்துட்டு வதக்கிட்டு ஒரு வெங்காய வந்துட்டு நீள நீளமா கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு அதுலயே அதையு வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணு அப்ப வந்துட்டு ஒரு தக்காளியை வந்துட்டு என்ன பண்ணா மிக்ஸியில் போட்டு நல்லா க அடைச்சிக்கலா நல்லா வந்துட்டு தண்ணியா வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு என்ன பன்னாலான வெங்காயம் வெந்ததும் இதை வந்துட்டு கொஞ்சம் ஊத்திடணும் ஊத்திட்டு கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு இந்த இது மஞ்சத்தூள் போட்டுட்டு இத நல்லா வதக்கிட்டே வரணும் அந்த தக்காளி வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஆஹ் கொஞ்சம் சுண்டி வரு வருபோது என்ன பண்ணலனா இந்த சாதம் எடுத்து வச்சிருக்கோ இல்லையா கொஞ்சம் ஆஹ் பழைய சாதம்னு சொல்லுவாங்கல்ல நைட்டு ஆஹ் மீதமானது அத வந்து இதுல ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கொஞ்சோ கொத்தமல்லி தூவிட்டு நல்லா வந்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுணு பெரட்டி விட்டோம்னா இந்த சாதம் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டா இருக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் எனக்கு வந்துட்டு ரொம்ப புடிச்ச சாதம்னு சொல்ல தாழ்ச சாதம் அப்டின்னு சொல்லுவோ இத வந்துட்டு நம்ம யூசுவலா பண்றது உண்டு அப்டி வந்துட்டு நம்ம ப வந்து அந்த வெங்காய மட்டும இப்போ தக்காளி போடபந வேண்டாம் தக்காளி சாதம் மாதிரி வேண்டாம் அப்டின் நினச்சோன்னா இப்ப வெங்காயம் மட்டு வதக்கிட்டு இருக்கோ இல்லயா வதங்கிட்டு இருக்கு போது என்ன பண்ணனா ஒரு ரெண்டு முட்டையை வந்துட்டு உடைச்சு ஊத்திட்டு கொஞ்சோ மந்த மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஆஹ் பரட்டிட்டே இருந்தோனா கொஞ்சோ நல்லா திரித்திரியா வந்துரு அதுலேயே வந்துட்டு இப்ப அந்த சாதம் மீதமாயிருக்கு இல்லயா அதையு மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்துட்டு நல்லா பெரட்டி விட்டோம்னா அது முட்டை சாதம் ஆயிடு அது வந்துட்டு அதுவு செம்ம டேஸ்ட்டா இருக்கு கொஞ்சோ பெப்பர் மட்டு போட்டுக்கலா இந்த மாதிரி வந்துட்டு இந்த பழைய சாதத்தை வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சில பேர் வந்துட்டு கூழ் மாரி கரச்சி குடுப்பாங்க தண்ணி ஊத்தி வச்சிருவாங்க நைட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சோ தயிரோ மோரவந்துட்டு நல்லா வந்துட்டு அதுல அந்த சாதத்துல வந்து போட்டு நல்லா கையிலேயே பிசைஞ்சிட்டு நல்லா தண்ணியா வந்துட்டு ஒரு சின்ன வெங்காயமும் உப்ப இது வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் பச்சை மெளகா வச்சு சாப்பிடுவாங்க அப்டியும் பண்ணலாம் அது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க பழைய சாதத்துல வந்து கஞ்சி குடிச்சேன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஸ்ட்ரெத்துன்னு கூட சொல்லலாம் அதுவும் பண்ணனும் மத்தபடி வந்துட்டு அ சின்ன பசங்களோ பெரியவங்களுக்கும் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி கூழ் குடிக்கிறதுக்கு பிடிக்கல அப்டின்ற ஒரு சமயம் ல வந்து இந்த மாதிரி தாழ்ச்ச சாதமோ இல்ல முட்ட சாதம் மாதிரி பண்ணி சாப்ட்டேனா செம டேஸ்டா இருக்கும் தோழி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா நீங்க சொன்னப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து நியாபகம் வருது எங்க அத்த வீட்லயும் இப்டிதான் இப்போ வந்து பழைய சாதம் ஏதாது ஆ இரவு செஞ்சதோ இல்ல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா மதியம் வந்துட்டு நான் திடீனு சாலிட் சாப்பிட டுறேன் அப்டின்னா என்னோட ஒரு ஆள் கணக்கு வச்சிருப்பாங்க ஒரு அளு இவ்ளோ சாப்டுவாங்கனு அந்த ஒரு ஆள் சாப்பிட வந்து அப்டியே மிச்சமாயிரும் அது என்ன பண்ணுவாங்க அப்டின்னா இரவு நேரத்துக்கு ஒரு தாழிச்ச சாப்பாடு மாதிரி பண்ணிருவாங்க ஒரு தயிர் சாப்பாடோ இல்ல வந்துட்டு ஒரு ஆ முட்டை சாப்பாடோ இல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் சாப்பாடுயெல்லா எங்க அத்தை வந்து பண்ணுவாங்க நெல்லிக்காய் வந்து சும்மா ஆ தாளிச்சுட்டு மூண் நெலிக்கா வந்து அதுல சின்ன சின்னதா பிச்சி போட்டுருவாங்க அப்றம் சாப்பாடு போட்டு கிண்டிருவாங்க அந்த மாதிரி நிலக்கு க்கா சாதமோ இல்ல புளி சாதமோ தக்காளி சாதமோ அந்த மாறி பண்ணிட்டாங்க அப்டின்னா இருக்கவங்கல்லாம் போட்டு சாப்ட்டுவாங்க அ அந்த மாதிரி வந்து இருக்கும் தோழி நான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சாப்பாடு சாப்டக் கூடாது அப்டிங்கற காரணத்தினால நான் அதையும் வந்து ஸ்கிப் பண்ணிருவேன் அந்த நேரத்துல ஒரு சப் சப்பாத்தி எடுத்துக்கிறதோ தோசை எடுத்துக்கிறதோ அந்த மாதிரி வந்து இது பண்ணிடுவே தோழி
பரவால்ல ஓரளவு நல்ல ட்யட் ஃபாலோ பண்றீங்க அப்டின்னு நெனைக்கிறேன் நானும் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நைட் வந்து இந்த அரிசிப்ப அ சேந்த மாதிரி உணவுகள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறதுதா அப்டி வேற வழி இல்லாம கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சு போல சாதம் அபடின்னா வந்து வந்துட்டு நம்ம ஒரு ரசம் சாதம் மாதிரி நைட்டு சாப்ட்டுக்கிறதுண்டு ஆ மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாரிதா வந்து நம்ம ஒரு இட்லி தோசை அந்த மாதிரி வந்து சப்பாத்தி மாரி சாப்டோம்னா கொஞ்சோ ஈஸியா டைஜெஸ்ட் ஆயிட்டு கொஞ்சம் நல்லாவும் இருக்கு க அப்டின்னு சொல்லலா ஆ நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த அரிசி உணவுகள் கார்போஹைட்ரேட் வந்து கொஞ்சம் ஆ தவுர்த்துக்கறது நல்லது அப்டின் தா நெனைக்கிறே இந்த மாதிரி பஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் சாப்புட்ணு அப்டின்றாங்க ப்ரோட்டீன் அதிகமாக சேக்கணும் அப்டின்றாங்க அது வந்துட்டு நீங்க சொல்ற மாறி உடம்புக்கும் நல்லது நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும்னு நெனைக்கிறேன் தோழி
கண்டிப்பா நான் வந்து முன்னாடிலால்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு தான் தோழி இப்ப நான் எல்லாம் இப்ப எங்க அத்தை வந்துட்டு என்னதான் காலையில வந்து ஒரு தாள்ச்ச சாப்பாடு செஞ்சு வைக்கிறாங்க ஒரு தோசை ஒரு சப்பாத்தி அப்டின்னாலுமே சப்பாத்தி சாப்ட்டுக்குவேன் தோசை இட்லி எல்லாம் ஊத்திக்க சொன்னா மத்தியானமே வந்துட்டு அவங்க மத்தியானம் சாப்டற சா கூட வந்து எப்பவுமே வச்சருவாங்க ஏனா காலையிலக்கணவருக்கு டிபன்ல போட்டு தரணும் அப்டின்னு சொங்க நம்ம ந என்ன பண்ணுவேன்னா சாப்பாடு தான் வந்து போட்டு சாப்டுவேன் அவங்க ஏதாவது தோச இட்லி போட்டுக்கோமா அப்டின்னு சொன்னாலுமே நான் வந்து சாப்பாடு தான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மாரி சாப்பாடு இருந்தாதா அந்த மீல் வந்து ஃபுல்பில் ஆகு அப்டின்னு சொல்லி ஒரு இது வந்து எனக்கு அந்த அபிப்பிராயம் இருக்கு அதனால காலையில இந்த மாதிரி சாப்டுவேன் அதனால இப்ப மதியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாலிட் ஐட்டம் அ மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிறதுனால சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டேன் அதனால ஏன்னா டாக்டர்களுமே அதான் சொல்றாங்க உணவு வந்து இந்த மாதிரி சாலிட் ஐட்டோல்லாம் நெறைய எடுத்துக்கணும் ஃபைபர்ணா நெறைய எடுத்துக்கணும் புரோட்டீன்னா நெறைய எடுத்துக்கணும் அப்ப கார்போஹைட்ரேட்டுங்கிறத வந்து அவங்க சேக்கறதே இல்ல அந்த மாதிரிதான் அவங்க சொல்றாங்க அப்போ நம்ம வந்து நானும் ஒரு நாள் வந்து முயற்சி செஞ்சு பாத்தேன் ஆனா முதல் வாட்டி நம்ம முயற்சி செய்யும் போதே நெறைய மாற்றங்கள் வந்து தெரிஞ்சுது பசிக்கவே இல்ல அது வந்து நம்ம என்னதா சாப்பாடு சாப்ட்டாலு ரெண்டு மணி மூணு மண் நேரத்துல ஜீரணம் ஆயிரு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தூங்கிஎந்திரிச்சக் அப்புறோ எப்பவுமே எல்லாத்துக்குமே பசிக்கு இலைங்களா அந்த மார் எதனா ஸ்நாக்ஸ் இருக்கான்னு தெரியுனு ஆனா நம்ம சாப்ட்டு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்பறமு வந்து வயிறு ஃபுல்லா ஃபுல்லாதா இருக்கு அந்த மாரி இருக்கும் போது செரி ஓகே உங்க வந்து இதே வந்து ஃபாலோ பண்லா அப்டின் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கே தோழி
கண்டிப்பா ஆமா இது ரொம்ப ஒரு நல்லவுக அ பயனுள்ள குறிப்புன்னு கூட சொல்லலா நம்ம இந்த மாரி சாலட் வகைகள் சாப்டுறது அது இல்லாம வந்துட்டு இந்த மொளக்கட்ன பயிர்ல வந்துட்டு நம்ம ஒரு ஆ இந்த குக்கும்பரு அதுக்கப்பற வெல்ரிக்கா அதுக் பொ நல்லா பொடியா கட் பண்ணி தக்காளி வெங் காயம அதுக்கப்புறோ கொஞ்சோ மிளகுத்தூளு கொஞ்சோ உப்பெல்லா சேத்து கொஞ்சோ இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுலயே வந்துட்டு நெறையா பேர் அந்த மயனீஸ் ஆட் பண்றாங்க இல்லைன்னா வந்துட்டு அந்த மைனீஸ்கு பதிலா வந்துட்டு வீட்லே பண்ற ஒரு மைனீஸ்ல்லா சொல்லியிருக்காங்க என்னோட தோழியே வந்துட்டு இந்த மாரி பன்னீரு கொஞ்சம் வந்துட்டு அத வந்து மிக்சியில போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு கொஞ்ச பெப்பர் உப்பு போட்டு அடிச்சுக்கிட்ட வந்துட்டு அத வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அத கொஞ்சோ வேக வச்சு அத மிக்ஸில போட்டு அடிச்சு ஒரு ஓ ஒயிட் கலர் சாஸ் மாரி ரெடி பண்ணி அதுல வந்துட்டு இந்த சாலட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்ட்டா நல்லா இருக்கு அப்டின்னு சொன்னாங்க நா கூட வன்ட்டு அத ட்ரை பண்ணி பாக்கலா அப்டின்னு சொல்லி யோஸ்ச்சு வச்சிருக்கே தொழி ரொம்ப நல்லா இருக்கு நெனைக்கிறே நல்லாம் வயிறு ரொம்ப இருக்குன் நினைக்கிறே ஏன்னா பன்னீர் நம்ம சேக்கற்துனால வந்துட்டு அந்த ஒரு மில்க் ப்ராடக்ட்ங்றதுனால வந்து ப்ரோட்டீன் அதிகமா இருக்கிறனால ரொம்ப வயிறு ப்பில்லிங்கா இருக்கு அப்டின்னு நினைக்க
கண்டிப்பா தோழி அந்த பன்னீரோட பூண்டு வந்து நீங்க சேத்துக்கணு பன்னீர் பூண்டு மிளகு இந்த ஒரு மூணு ஐட்டந்தா இத மட்டும் போட்டு நீங்க இது பண்ணிக்கலா பண்ணீர் பச்சயா சாப்ட கூடாதுன்னு கணவர் சொன்னால அது தண்ணியில ஒரு ஒரு அஞ்சு நிம்ஷோ பத்து நிம்ஷோ நீங்க கொதிக்க வச்சு எடுத்தா போது ஆற வச்சு நீங்க அந்த வெஜிடபிள்ஸ் கட்டு இப்போ இது வெஜிடபுள்ஸ் எல்லா கட் பண்ணிட்டு இருக்க நேரோ வந்து பாத்திங்கன்னா பன்னீர் வந்து உங்களுக்கு நல்ல ஆறிரு ஆறுனது குஅப்றம் அத அப்டியே மிக்சில போட்டுஅடிச்சிக்கலா இந்த மாதிரி நீங்க சொன்ன மாரி மொளக்கட்ன பயிரு அதெல்லா வந்து எ கணவருக்கு நேத்தா நா டிஃப்ன்ல போட்டு குடுத்த அதெல்லாமே ஒரு நல்ல ஒரு சத்தான இதுன்னே சொல்லலாமா அதுக் க்குமே வந்துட்டு எனக்கு தெரியில எப்டி டேஸ்ட் இருக்குனு செரி இருந்தாலு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பன்னீர் சாஸ் இருக்கு இல்லியா அதுமே நா வந்து மைனஸு பண்ணி கொடுத்தே அ சாப்புட்டு நல்லா வந்தாரு ஆ இப்போ இந்த மாதிரி வந்து உணவ கொஞ்ச கொறைக்கணு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலு பண்னு நெனைகிறவங்க இந்த மாதிரி வெஜிடபிள் குடுத்தம்னா சாலட் நல்லா சாப்ட்டு வருவாங்க தோழி
கண்டிப்பா தோழி நானு ட்ரை பண்ணி பாக்கறே நெறையா விஷயங்கள் வந்துட்டு புதுமையா இருந்துச் சேர் நீ சொன்னது அப்டின்னு சொல்லலா ஏனா வந்துட்டு நம்ம யூசுவலா வந்து இட்லி தோச சாம்பாரு சட்னி இந்த மாதிரியே பண்ணி சாப் தகல நீங்க சொன்ன ஒரு ரெசிபி வந்துட்டு ரொம்ப புதுமையா இருந்துச்சு இது வந்துட்டு உடம்புக்கு நல்லது அப்டின்றதுனால நம்ம அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல்லா கொண்டு வரணு இல்லையா அதுக்கு வந்துட்டு நானு வந்துட்டு அத உபயோகப்படுத்தி பாக்றே தோழி ஆ கண்டிப்பா தொழி உங்ககிட்ட பேசுனதுல நெறைய பயனுள்ள குறிப்புகள் சொன்னீங்க ரொம்ப நன்றி தொழி உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம் இன்னொரு இணைப்பு கெடைச்சா நம்ம கண்டிப்பா பேஸ்லாம் நன்றி
நன்றி ஒருதரோ அ